பாக்கனங்க சாப்டாச்சுங்களா
நா இப்பதாங்க நண்பா சாப்பிட்டு உக்காந்துட்டு இருக்கே நண்பா நீங்க என்ன பண்றீங்க வீட்ல என்ன பண்றாங்க
வீட்ல பாத்தீங்கன்னா ஒய்ஃப மனைவி பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஒடம்புக்கு முடியிலன் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாங்க
சேரி சே நண்பா
நா மட்டு தாங்க வீட்டுல இருக்க சாப்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுலதா பண்றாங்க பண்ணாங்கலானே தெர்ல மனைவி வீட்டுல நேரத்துக்கு கிடைக்கு அம்மா வீட்டுல அப்படி எதிர் பாக்க முடியாத் டொங்கள
நீங்க அப்படி நினைக்காதீங்க அதெல்லா ஆயிருக்குங்க அதெல்லா சாப்ட்டாச்சுங்க நீங்க போயி பாருங்க சாப் சாப்பாடு ஆயிருச்சீங்களா இல்லையானு நீங்க உங்க வீட்லயே உக்காந்துட்ருந்தீங்கன்னா ஒன்னு நடக்காது இல்லைங்களா
யாருமே கூப்பில்லீங்க எப்டிங்க போய் சாப்பிடுறது சொல்லுங்க பாப்போ
காலையில இருந்து நா கூப்பிட்டு தாங்க இருக்காங்க அண்ணன் கூப்பிட்டுதா இருப்பாருங்க எப்டிங்க கூப்பிடாம இருப்பாரா
இல்ல இல்லைங்க கூப்பிட்டாலுமே யாரும் கூப்பிடல்லைங்க நானே தனியா செஞ்சு சாப்டுக்கலான்னு இருக்கணுங்க
எப்படிங்க நீங்களே தனியா செஞ்சு சாப்பிடுவீங்க அததா நா ஒ நா போம்போது சாவிய வச்சுட்டு போறேன்னு ஏதாவது சொல்லிருப்பாரு அன்னைக்கு இதே வெளியே எங்காதுப் போனாருனா வந்து சாப்பிட்டுக்க சாப்பிட்டுக்கேந்தா சொல்லிட் போயிருப்பாரு சோ சொல்லாம எப்டிங்க சாப்டுவாங்க
இருந்தாலுமே எனக்கு கொஞ்ச எதும் ஒத்துக்கலீங்க ஆ தனியா தா சமைச்சு சாப்டுணு போல நீங்க நீங்க எங்க வெளியே போறீங்ளா இல்ல வீட்டுலதானா இன்னக்கு
இன்னக்கு எங்கிங்க ஆமாங்க இன்னக்கு வெளியே போணு கொஞ்சோ சித்தி பையனுக்கு கொஞ்சோ ஒடம்பு சரியில்ல அந்த மருத்துவ மனையில அனுமதி ச்சிருக்காங்க அதனால நானு அம்மாவு போய் பாத்துட்டு வரணுங்க நேத்து நானு தம்பியு போயி பாட்டு வன்ட்டோ இன்னக்கு நானு அம்மாவு போணுங்க
ம் ஓகேங்க போன வாரத்துல எங்க சத்தி பையனுக்கு இதே மாரிதாங்க ஒடம்பு முடியில லவ் பண்ணிட்ருந்தா அது என்னமோ இந்த இந்த வயசுலே காதல் கீதல்ன்னு சொல்லிட்டு அது கொஞ்சோ தப்பான முடிவு எடுத்து ஹாஸ்பிடல் அட்மிட்டாயி நேத்துதாங்க வீட்டுக்கு வந்தா
சேரி சேரிங்க இப்போ எப்டிங்க பரவாயில்லைங்ளா நல்லா இருக்காங்ளா ட்ரீட்மெண்ட்லா எப்டி போச்சு
ஆ பரவால்ல பரவாலங்க நீங்கங்க இன்னிக்கு வேலைக்கு போலீங்ளா
இன்னிக் போலைங்க அதா சித்தி பையனதா போய் பாக்லான்ட்ருக்க நானு அம்மாவுமு அதனால இன்னக்கு லீவ் போட் டங்க நாளைக்கு தா போற மார்ருக்குங்க போயி என்னன்னு பாத்துட்டு வரணுங்க
ஆ ஓகே ஓகே ஒங்க கம்பெனில நீங்க லீவ் கேட்டோனே குடுத்துருவாங்ளா இல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேக்கணுங்களா இல்ல எப்டி ஒங்க கம்பெனி ப்ரொசீஜரு அதெல்லாத்
இல்ல இல்லைங்க எப்டி எந்து யா வேற ஏதாவது லீவு பஃங்க்ஷனு இந்த மாரி நோம்பி நொடி அப்டினா நம்ம முன்னாடி ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி போயி சொல்லணுங்க மத்தபடி எமர்ஜென் ச்சிலீவுனா அதெல்லா எப்ப இன்னக்கு லீவ் வேணு அப்டின்னா இன்னக்கே கூப்ட்டு சொல்லிக்கலாங்க
ஓகே ஓகேங்க நல்லது நல்லதுங்க ஒ நீங்க என்ன சாப்ட்டீங்க என்ன சமையல் பண்ணாங்க வீட்ல காலைல
சாப்பாடு சாம்பார் ரசங்க உருளக்கெழங்கு வ சாம்பார் வச்சிருக்காங்க அப்பறோ ரசோ வச்சிருக்காங்க நம்ம லட்டா சாப்ட்டத் ங்க ஏன்னா இன்னேல்ருந்து நா டயட் இருக்கிறங்கள எல்லா டீ கீ எதுமே குடிக்கலீங்க அதனாலா சேரி லைட்டா போட்டு சாப்ட்டு அப்டியே கெளம்பிலான்ட்ருக்கறங்க நீங்க சாப் பிள்ளைங்ளா வீட்ல வெளிய எங்கேயு போலைங்ளா வேலைக்கு போலயா இன்னிக்கி
இன்னிக்கு நா வேலைக்கு போலைங்க மனைவியு ஊருக்கு போயிட்டு வர விட்டுட்டு வந்தங்க ஏழு மணி நேர டிராவலுங்க ஒடம்பெலா டயர்டா இருந்துச்சு நைட்டு ஒம்போது மணிக்காட்டதா வந்தே சேரி சொல்லிட்டு ஒடம்பெல்லா வலிக்குதுன்னு சொல்லிட்டு இன்னிக்கு லீவ் போட்டங்க ஏனா பேருந்துலதா போனே ஆ பேருந்துல போனாலே ஏழு மண் நேர ஒடம்பு வலி புடிச்சிக்கிச்சுங்க
சேர் சேரிங்க
ம் சேரிங்க அங்க எங்கிங்க மழைங்ளா இல்ல வெயிலுங்ளா
இல்ல இல்லைங்க மழையெல்லா இல்லைங்க ஒரு ரெண்டு வாரமாவே மழைய பாக்கலிங்க எல்லா வெயில்தா அடிச்சிட்ருக்குதுங்க அங்க எப்டிங்க வெயிலுங்ளா மழைங்ளா
இங்க பாத்திங்கனா வெயில் தாங்க அடிக்குது மழையான மழ பேயறக்கான அறிகுறியே இல்லங்க ஏனா ஆனா நைட் ஆனா குளுறுங்க நல்லாருக்குது ஆனா வெயிலடிச்சாலுமே நைட்டுல்லா நல்லா கிளைமேட் சேஞ்சாயிரு துங்க இங்க நீங்க இருக்க பக்க நைட்ல எப்டி இருக்குங்க
இங்க வந்து அப்டிலா இல்லைங்க நைட் வந்து கிளைமேட் லா சேஞ்சல்லா ஆகலிங்க ஒரே உப்பசந்தாங்க
ம் ஓகே ஓகேங்க வீட் வீட்ல எப்படிங்க ஏ சி ஏ சி யா இல்ல ஃபேன் தானா
இல்லைங்க ஃபேன்தா இப்ப ஓடிட்ருக்குது நீங்க எப்படி உங்க வீட்ல எல்லா ஏ சி இருக்குதுங்ளா இல்ல ஃபேன் தானுங்ளா
இல்ல எங்க வீட்ல ஏர் கூலர் வெச்சிருக்கங்க ஏன்னா ஏ சி வெக்கலாங்க ஆனா நாங்க இருக்கு பாத்திங்கன்னா ஓட்டு வீடுதானா அம்மா அப்பா பாத்திங்கன்னா டாச் வீட்ல இருக்காங்க நாங்க பாத்திங்கன்னா இப்பதா மேரேஜ் ஆனங்காட்டி நாங்க தனியா வன்ட்டோ ஓட்டு வீடுதா ம் அதாங்க
நல்லது நல்லதுங்க எப்படி உங்களுக்கு வீடெல்லா சௌரியமா இருக்குதுங்ளா தண்ணி வசதி எல்லாமே இருக்குதுங்களா
இல்ல இல்லைங்க நா இருக்க வீட்ல பாத்திங்கன்னா நல்ல தண்ணி ஒரு நா விட்டு ஒரு நாளைக்கு வருங்க இருந்த ஒரு மண் நேர வருங்க இருந்தாலுமே தண்ணி இங்க பத்தாதுங்க போர் வசதி எல்லா எது இல்லைங்க கொழந்தைய வெச் சுட்டு அந்த ஒரு மண் நேர தண்ணிலா பத்த மாட்டிங்குதுங்க வெலைக்குதா வாங்கி ஊத்திட்ருக்கே நீங்க
இங்கயு அப்படிதாங்க போர் தண்ணிலா இல்லைங்க அதிகமா எல்லா இது தண்ணி வசதி நல்ல தண்ணி வந்து ஒரு நாள் ஒரு நாள் தா வந்துட்ருக்குதுங்க பெருசா சொல்ற மாரி தண்ணி வசதிலா இங்க இல்லிங்க முன்னாடில்லா வந்து தினமு வந்துட்ருந்துது இப்பெல்லா தினமு கிடைக்கிறது இல்லைங்க இங்கயு தண்ணி பற்றாக்குறையா தா போயிட்ருக்குது
ஆமாமாங்க அடிக்கிற வெயிலுக்கு பாத்திங்னா பூமியில தண்ணியெலா வெப்பமாயி மேலதா போகுமாட்டுது ஆனா மேல போனாலு மழ வரும்பானுங்க அந்த சுழற்சி முறையவே காணம் பாருங்க இப்பெல்லா
ஆமாங்க என்னங்க பண்றது வேற வழி இல்லைங்க எடக்கு தண்ணிய வெச்சு சமாளிச்சுட்டு போக வேண்டியதா இருக்குதுங்க ஏ வ நம்ம வெளிய தண்ணிய வாங்கி ஊத்தற அளவுக்கு வசதி வாய்ப்புகளும் இல்லிங்க சேரி என்ன பண்றதுங்க சேரி பாக்கலாங்க
ஓகேங்க ஆனா வர வர்ற காலத்துலெல்லா மரத்தெல்லா எல்லாத்தயு வெட்டி சாச்சுட்டாங்கனா இன்னு வெப்பமாச்சுன்னா பூமி தாங்காதுங்க எல்லா அழிவுக்க அழிவ நோக்கி போயிட்ருக்காங்க ஏன்னா பின்னாடி வர சங்கதிய பத் தியெலா யாருமே யோசிக்கறது இல்லைங்க
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க நேத்து பாத்திங்ளா தூத்துக்குடில இப்ப திடீர்னு பாத்திங்கனா வானத்துலருந்து எதோ சூறாவளி மாரி வந்துதுங்க அது ஒரு பெரிய ஒரு சேதத்த ஏற்படுத்திட்டு போயிருக்குதுங்க இப்பதா பாத்தனுங்க நியூஸ்ல அ அந்த மாரி இன்ன நெறையா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன் சொல்லிட்ருக்காங்க ஏன்னா பூமி வெப்பமயமாதல்னு நெ நெறையா பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சொல்லிருக்காங்க
ஆமா ஆமாங்க ஏன்னா பூமி ரொம்ப வெப்பமாயிட்டு இருக்குதுங்க ஆனா மரத் த்த வெட்றாங்க நர் பே ஏன் ஏரி கால்வாயில எல்லா வீடு கட்டுறானுங்க இதெல்லா என்னங்க பண்ண முடியும் மழ வந்தா தண்ணி தேங்கிருந்ச்சன்னா கூட ஓகேங்களா தண்ணி தேங்குறக்கே வழி இல்லங்க எல்லாத்தையும் அடிச்சம் தரமட்டமாக்கி போயிட்ருக்கானுங்க விவசாயமு முன்ன மாதிரி பண்றது கிடயாது
அதா தாங்க வேற வழி இல்லைங்க எல்லா கால் நிலையெல்லா மாறிட்ருக்குது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இப்ப இன் நம்ம இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு இல்ல அந்த நெலமை தா போயிட்ருக்குத
ஆனா யாருமே பாத்தீங்ன்னா நம்ம பின்னாடி சங்கதிய பத்தி யோசிக்கிறது இல்லங்க ஏன்னா இப்ப நம்ம எப்படி இருக்கோ இப்ப நம்ம இன்னைக்கி நல்லா இருக்கோமா நாளைக்கு எப்படி இருக்க நல்லா இருக்குமா ஆமங்க போற சாகர வரைக்கும் நம்ம நல்லா இருக்குமான் பாக்குறானுங்க அதுக்கப்புறோ வர போற கொழந்தைகளை பத்தில யாருமே யோசிச்
யா அப்படி யோசிக்கிற மார்ருந்தா நம்ம முன்னோர்கள்லருந்து இப்ப வரைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா இயற்கைய பாதுகாத்துட்டு தா இருந்துருப் ப்பாங்க இயற்கைய அழிச்சு எல்லா சம்பாரிக்கிறக்கு யாரும் பாத்துட் இருக்க மாட்டாங்களாங்க அந்த மாரிதா போயிட்ருக்குதுங்க என்ன பண்றது எல்லா சம்பாரிக்கிற நோக்கத்துலதா போயிட்ருக்குதுக யாரும் இயற்கைய பாதுகாக்கறது எல்லா இல்லைங்க இப்ப தண்ணி போர்றது போர்ர போர்றது காடு மலைன்னல்லா அழிச்சிட்தா இருக்காங்க சம்பாரிச்சுட்தா இருக்காங்க
மொதலைல்லா எப்ப எங்காச்சு தாங்க போர் போக்கணு இப்ப வீடு வீடுக்கு போர் போர்றாங்க அது பத்தலன் இன்னொர் போரு போறானுங்க ஆ ஆனா பூமி போரு போட்டா என்னங்க ஃபுல்லா ஓட்ட போட்டே எல்லாமே வா எல்லா பக்கோ ஓட்ட சேந்துருச்னா எல்லாமே பூமிக்கடில அப்டியே பூமி அப்டியே பூமிக்கடியில போக வேண்டிதாங்க எல்லாரு
சேரி செரிங்க
ம் இப்பிடி பண்ணிட்ருக்கானுங்க
சேரிங்க இங்க வீட்ல அம்மா வந்து தம்பிய சாப்பட கூப்டு அப்டின் சொல்லி சொல்றாங்க அவுரு கூப்ட்டா அவுரு எப்ப வருவாருன் தெர்லீங்க
தெர்லிங்க அவுரு கூப்ட்டு பாருங்க ஃப்ரீயா இருந்தா தா வருவாரு இல்லட்டி அவுரு வீட்லயே எதாச்சு செஞ்சி கின்ஜி சாப்ட்ருந்தானா என்ன ஒன்னும் பண்ண முடியாதுங்க
என்னங்க போய் செஞ்சு சம்ப சாப்பறக்கு இருக்குது அதா சமச்சு வச்சது சாப்புறக்கு என்னங்க அவுருக்கு வந்து இது
தெரிலங்க சேரி சொல்லுங்க நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நான் தாங்க வெளிய கெளம்பலான் தா பாத்துட்ருக்க குளிக்க குளிச்சுட்டு கெளம்பலானு ஆ இன் னிமே எங்கங்க துவச்சு போட்டு குளிச்சிட்டு கெளம்பலான் பாத்தா பதினொன்ற ஆயிர மாட்றகுக நம்ம போய்ட்டு வரக்கு சாய்ந்த்ரோ பண்ணிருவா ஆ என்னன் நா சொல்லிட்ட போய் விட்டுட்டு வந்துருவ போய் விட்டுட்டு வந்ட்டா அவர கூப்றதுக்கு தா போகணுங்க
ஓ ஓகே ஓகேங்க நல்லது நல்லதுங்க
சேர் செரிங்க அப்புறோ நீங்கள்லா எங்கயு வெளிய போலீங்களா இல்ல வேற வேலைல்லா இல்லைங்களா உங்களுக்கு இன்னைக்கு
நம்மளுக்கு இன்னைக்கி எந்த வேலயுமே இல்லைங்க இன்னைக்கு பாத்தங்கன்னா கொஞ்சோ துணி இருக்குதுங்க மனைவியோடது என்னோடது துணி இருக்குது அத மட்டு பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ல போட்டு தொவச்சு தொவச்சு காய போட்டுங்க அதுக்கப்புறோ இல்ல வேற வேல இல்லைங்க
சேர் சேரிங்க
ஓட்ஸு இருக்குதுங்க காலைல பாத்தன்னா ஓட்ஸு கஞ்சி வச்சு குடிச்சுக்கலாருக்கே
பரவா இல்ல பரவா இல்லைங்க அது எப்டிங்க நீங்க அத செய்முறைப்ப அதா எப்டி பண்ணுவீங்க நீங்க வ இதுக்கு முன்னாடி சாப்ட்டுருக்கீங்களா இல்ல இதுதா முதல் முற தானா
இல்ல இல்லங்க இதுக்கு முன்னாடி நா சாப்ட்ருக்கே இதே பாத்தீங்கன் வைங்க அது ஒரு மூணு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துனிங்கனா போதுங்க அத அப்டியே கூல் பததுக்கு ஆயிருங்க நீங்க அதுல டிரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலா பழம் ஃப்ரூட்ஸ் அது மாரி போடுக்லா போட்டு நீங்க அப்டியே சாப்ட்டுக்கலாங்க
சேரி சேரிங்க நல்லது நல்லதுங்க பரவா இல்லைங்க என்ன திடீனு இல்ல இன்னைக்குதா யோசன வந்துதுங்களா இல்ல இதுக்கு முன்னாடியே இதெல்லா வாங்கி வச்சு இதெல்லா பண்ணணு எதுக்காக இது சாப்டுறீங்க இதுல என்ன பலன்
இல்ல இல்லங்க வெயிட்லாஸ் தானே சாப்ட்றே இது சாப்டோன பாத்தீங்ன்னா கொஞ்சோ ஃபைபர் கண்டுட்டு கொஞ்சோ புரோட்டீன் இருக்குன் சொல்றாங்க அத விட பாத்தீங்ன்னா இத சாப் ப்டோனா அதிகமா பசி எடுக்காதுங்க பசி எடுக்காம இஞ்ச்சுனா அவ தேவ இல்லாத சாப்னு சொல்ட்டு வகுத்த நெறச்சுக்க மாட்டோ அதுங்காட்டி பாதிங்னா வெ எட கொறையிறகாக நா சாப்பிட்டுக்கங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கே நீங்க பண்ணிருக்கீங்களா
அ நானு பண்ணிருக்கேங்க இல்ல நா கேக்குற நீங்க ஏனா ஒவ்வொர்தங் ஒவ்வொரு மாரி செஞ்சு சாப்புடுவாங்க அதா நீங்க எப்டி செஞ்சு சாப்புடுவீங்கன் தா கேக்குறதுக்காக தா கூப் வந்து கேட்டேங்க நா பாத்தீங்ன்னா ஒரு ஒரு பாத்தரம் எடுத்துக்கோமா அதுல வந்து தேவைனாலு தண்ணி ஊத்திக்குவேங்க அதுல ஒரு அஞ்சு ஸ்பூ அ அஞ்சு ஸ்பூன் போட்டுருவேங்க
ம்
அஞ்சு தேக்கரண்டி எடுத்து போட்டுருவங்க போட்டுட்டு அது கொதிக்கு கொதிக்க வந்த ஒட்னே அது எடுத்து அப்டியே சாப்புட்டுக்கிறதுங்க நா வந்து இந்த உப்பு சக்கரை எல்லா சேத் க்குறதில்லைங்க நீங்க உப்பு சக்கர ஏதாது சேத்து இல்ல வெறு இத சாப்புடுற மாரி
நமக்கு வெறு இத அப்டியே சாப்புடுறதாங்க எனக்கு ரொம்ப புடிக்கு தண்ணி என்ன ஒரு டம்லர் இருக்கு பதுலா பால் ஊத்தியு சாப்பிடலாங்க அது நல்லா இருக்கு உங்களுக்கு
சேர் சேரிங்க
ஆயி ஆயில் இல்லாம உப்மா செஞ்சு சா
சேரிங்க
ம் அவ்ளோதாங்க
நல்லது நல்லதுங்க அப்பறோ அவுங்க வீட்ல இருக்கவங்கள ஊருக் போயிட்டாங்ககிரீங்க எப்போ வருவாங்க ஏதாது தெரியுங்களா
இல்ல இல்ல தெரிலங்க உங்க கூட பேசுனது ரொம்ப நன்றிங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க மீண்டு சந்திக்கிறே உங்க நண்பன் நன்றி வணக்கங்க ஆ சேரிங்க